ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குதா
ஆ கேக்
ஆ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சார்
ஆ சாப்பாட் டிஃபன் எல்லா ஆயிட்ச்சா ஆ நல்லா இருக்கோ டிஃபன் எல்லா ஆச்சா
ஆ ஆயிட்ச்சுங்க சார் இப்பதா சாப்ட்டோ டிஃபனு ம்
ஆ என்ன பண்ணீங்க டிஃபன்
சப்பாத்தி சார்
ஆ சப்பாத்தி ம்
ம் ம் சப்பாத்தி அந்த பட்டாணிங்க ஆ உணவு இல்ல எதுனாலு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நா சொல்றே உங்களுக்கு என்ன டாபிக் மாரி இப்ப பேசலா
ம் ஓகே ஓ உங்க ஊர் பத்தி சொல்லுங்க
எது சார்
உங்க ஊரு ஊரு பத்தி
ஊர பத்தியா ஆ சேரிங்க சார் நா இங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட சார்
ம்
அ இங்க பாத்தீங்கனா
எப்டி வரு
திருச்சி சென்டர்ல இருக்குது தமிழ்நாட்டுல சென்ட்ரு பிளேஸ்ல திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தா
ஆ சிட்டியா
சிட்டி ஆமா
ஆ
இப்ப நீங்க எந்த ஊரு தமிழ்நாட்டுல இப்ப எந்த ஊரு
நா தமிழ்நாடு இல்ல நானு பெங்ளூர்
ஓ பெங்களூர் கர்நாடகா ஓகே ஓகே
ஆ கர்நாடகா ம்
ஆ நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல மொத் டோட்டலி சென்னை டூ கன்னியாகுமரின் பாத் தம்னா அதுல நடு சென்டர் பிளேஸ்சு திருச்சி
ஆ
இதுதா மையப்புள்ளி இதுல இருந்துதா சுத்திலு இத்தன கிலோமீட்டருன்ட்டு இந்த வரைபடமே எப்டி பண்றது சென்டர் ஆப் பிளேஸ் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தான்
ஆ சென்னை எவ்ளோ எவ்வளோ வரும் தூரம்
இங்கேருந்து முன்னூத்தி ஒன்பது கிலோமீட்டர் சார் சென்னை
ஆ பெங்ளூரு
பெங்ளூரு பாத்தீங்கன்னா நானூறோ நானூத்தொன்பதோ வரும்
ஆ மிடிலருக்கு பெங்ளூருக்கு சென்னைக்கு
ஆமா ம் அது சென்னைக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம் கிலோமீட்ரு இங்கேருந்து கொஞ்சம் மிடில் தான் ஆனா சென்டரு பிளேஸ்சு இங்கறதுனால
ம்
ஊரெல்லாம் நல்லா இருக்குமா ஊர்லாம் என்னென்னா ஸ்பெஷல் பிளேசஸ்
என்னாங் சார் எங்க ஊர்லயா திருச்சிலயா
ஆமா
ஆ இங்க பாத்தீங்கன்னா இவுதுலயே நம்ப ஸ்ரீரங்கம் கோபுரமுனு சொல்லுவாங்க திருப்பதிக்கு அடுத்து திருப்பதி போயிட்டு வரவங்க இங்க வந்துட்டுதான் போவாங்க அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோபுரம் நல்ல எத்தனயோயடி மேல உயரமா இருக்கும் ஸ்ரீரங்கம் கோபுரம் அடுத்து சமயபுரம்
இருக்கா ஹலோ மீனாட்சி டெம்பிள் அனு மீனாட்சி டெம்பிள் இருக்கா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது உங்க சிக்னல்ஸ் உங்க சைட் சிக்னல் ப்ராபளமா
ஆ அதா அதா அந்த ஜன்னல திறந்துட்டா சார்
ஜன்னல்
அது வந்து மதுர சார் மீனாட்சி கோவில் வந்து மதுர இங்க வந்து டிராவல்லு பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தன்ம்பது ஆ மதுர அது வந்து எங்க ஊர் ல இருந்து ரெண்டு மணி நேரம் டிராவல் வரும் ரொம்ப பிரசித்திபெற்ற கோயிலு தான் அ இங்கருந்து எங்களுக் ரெண்டு மணி நேரம் அது டிராவல் வரும் நூத்தம்பது கிலோமீட்டர் பெங்ளூருு பா த்தீங்கன்னா முன்னூ த்தியெண்பது கிலோமீட்டர் தான் திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தியெண்பது சென்னைக்கு முன்னூத்தியென்பது கன்னியாகுமரி ஒரு நானூறு இந்த மாரி வரும் டிஃப்ரெண்ட் கிலோமீட்டரு இது அதான் இதான் மையப்புள்ளி இத வச்சுதான் அந்த கிலோமீட்டர் எல்லாம் இது பண்ணுவாங்க இங்க அப்றம் நெறைய கோயிலுங்க நெறைய இருக்குங்க அப்றம் இந்தந்த பட்டர்ஃப்ளை பூங்கா ஆ பார்க்கிங் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் பாக்குற மாரி நெறையா இருக்கும் அப்றம் கல்லணை கல்லணன்னு சொல்லிட்டு அணை கட்டுவாங்கள்ள கரிகாலன் கட்டினது அது இருக்கு அப்றம் காவேரி பாலம் கொள்ளடம் பாலம் அதெல்லாம் இப்ப இடிஞ்சு உழுந்து இப்ப அது ரிப்பேர் பண்ணி கட்டிருக்குறாங்க அதே
என்ன ஸ்பெஷல் இருக்கும் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் என்ன ஸ்பெஷலு
இங்கையா ஃபுட் பத்தி பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே இப்ப இல்ல அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி ரொம்ப நைட்டு கடை இரவு பிரியாணி அது நிறைய வந்து ந்துச்சி இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய எங்க பா த்தாலும் நைட்டு கடையில அங்க போய் நின்னு நின்னு பிரியாணி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பயா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ஆமா
ம் இப்போ உங்க ஊர் பேர் சொன்னா அந்த பிரியாணி தா சொல்லுவாங்க
ஆ ஆமா
உம்
பைபாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் டோல் கேட்டு அந்த சமயபுரம் போற ரோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த பிரியாணி கடை சவர்மா அ இந்த மாதிரி இந்த சிக்கன் மீனு எல்லாம் வறுவல் பண்ணி நைட்ல பாருங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்குறாங்க அது எப்படி இப்படினா ஆனா பாத்தீங்கன்னா இத சாப்பிடுறதுக்குன்னே இந்த இதெல்லாம் வீடியோ வளைச த்தலங்கள்ல பாத்துட்டு எல்லாம் கும்பல் நிறைய வருது எப்படியோ எல்லாம் தெரிஞ்சு போயிட்டான் ஆமா இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பாத்துட்டு பசங்க பொம்பள பிள்ளைங்க இந்த இந்த ஐடிபீல்டு பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்ல கும்பல் இப்ப அந்த ஒரு கடை இப்ப நாலு கடையாச்சு இப்ப பத்து கடையா ஆயிடுச்சு நல்ல நாங்களே சில டைம் போனோம்னா போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் ஆனா நைட்ல சாப்பிட்டா எங்களுக்கு சரியா வராது ஒரு ஆறு ஏழு மணிக்கு போயிட்டு
உம்
உம்
ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
உ
ஹலோ
அடிக்கடி கால்ஸ் வேற வருது அ கடவுள்
ஆ ம் ஆ கேக்குது கேக்குது உங்க சைட்ஸ் சிக்னல்ஸ் கொஞ்சம் வ கம்மியா இருக்கு அப்படிங்குது உங்க ஸ்லோகோ
சார் அதா அந்த பக்கம் கால் வருது இப்பதா கட் பண்ணி விட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல மொத இது கொஞ்சம் இது பண்ணணும் உம்
உம் உம்
பெங்களூர்ல்லாம் கூட நாங்க வந்துருக்கோம் சார் எங்க கொழுந்தனார் எங்க கணவரோட தம்பி அங்க இருக்காங்க பெங்களுர்ல்லா கூட நாங்களாம் வந்திருக்கோம் அதேப்ப அதெல்லாம் ரோசிடீம் சொல்றதுன்னா அதெல்லாம் அப்படி அது இப்பல்லாம் நா வந்தது இருபது வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ண புதுசுல வந்த அங்க அவுங்க வீட்டுக்கு அது அதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒருக்க வந்தோ வங் கொளுந்தனார் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வரல அவுங்கதான் இங்க வந்துட்டு போறாங்க நாங்க வர்றதுல இப்ப எல்லாம் இன்னும் டெவலப்பா இருக்குது பயங்கர பில்டிங் எல்லாம் பத்தி த்தீங்னாப இப்ப பாத்தா பெங்களூர் மாரிலா இல்ல இப்பலா ஆத் சேஷாதிபுரம் காந்திபுரம் அந்த ம் ஹோட்டல் ஸ்வஸ்திக்ல அங்க இருந்தாங்க மாஸ்டரா செஃப்பா இருக்காரு அதெல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு இது பண்ணோ பிள்ளைங்க இருக்கையில இப்ப வந்து ஒங்க ஊரு அதெல்லா நல்ல டெவலப்மெண்ட் இங்க திருச்சி எல்லாமே இப்போ பஞ்சப்ளஸ்டாண்ட் இங்க கட்டி இருக்கிறது ஸ்டாலின் அவரு வந்து ஓபன் பண்ணது கிறது எல்லா பாத்தீங்னா ரொம்ப டெவலப்பா கோயில்லா நல்ல பெரிய கோயிலா கட்டியிருக்கிறாங்க
ம் செஃப்பா இருக்காங்க இங்க பெங்களூர்ல
பெங்களூர்ல ஆமா
ஆ எங்கத்
சேசாதிப் சேசாதிபுரம்
சேஷாதிரிபுரம்
சேஷாத்ரிபுரம் ஆமா ஹோட்டல் ஸ்வஸ்திக்குன்னு சொல்லிட்டு அங்க செஃப்பா இருக்காரு அவரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காருங்க
ஆ
ஆமா கல்யாணத்துக் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே அவர் அங்க செஃப்பு இப்புறோ கல்யாணத்துக்கு அப்புறோ இப்ப ஃபேமிலிய எல்லா இங்க இருக்காங்க
ம் அ இங்க ஓனா இருக்காங்ளா இங்க ஓனா
இல்ல பெரிய ஹோட்டல்ல வேல ஒர்க் பண்றார் ஓனா இல்ல அவரு மட்டு இருக்குறாரு பசங்க
ம் ஆனா தூரோ இல்லாம் பெங்களூரு அந்த ஏரியால்லா ஹலோ ஹலோ
ம் ஆ சொல்லுங் சார்
அதா அது ஏரியா இந்த ஏரியா ரொம்ப தூரோ இல்லா
எந்த ஏரியா?
பெங்களூரு திருச்சி
ஆமா அதா முன்னூத்தம்பது முன்னூத்தி எம்பது கிலோமீட்ரு வரு முன்னூத்தி அம்பது முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி எண்பது வரு ஊரு அங்க இருக்கிற ஊரு டிஸ்டன்ஸ பொறுத்து
ஆ பஸ்ஸஸ் பஸ்ஸஸ் இருக்கா ட்ரெயினா பஸ்ஸா
ட்ரெயினு இருக்கு பஸ் இருக்கு நாங்க வந்து வர்றது பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தா வந்திருக்கோ பஸ் வந்து ஒ அ கொஞ்சட் ட்ராவல் பண்ணி முடிய முடியாது ஆனா வர்றப்ப ரிட்டர்ன் வர்றப்ப ஆ பத்துல தா போட்டு வந்தோ
ம்
ஆ ட்ரெயின்ல தா நா நெறயா டைம் வந்துருக்கே பஸ்ஸு இருக்கே பஸ் த்துல்லா நெறையா இருக்குது பஸ்ஸு அப்பா பஸ்சுக்கா பஞ்சோ ஒசூர் வரைக்கு தமிழ்நாடு அது முடிஞ்சிருது அதுக்கப்றோ கர்நாடகா தானே
ஆ
இந்த ஓசூர்ரு பஸ் பஸ் ஸ்டாண்ட் பிளேஸே எனக்கு வந்து இப்ப நா ரீசன்ண்டா வரையில பாத்தீங்கன்னா அவ்ளோ டெவலப்பா இருந்துச்சு நா இருவது வருஷோ முன்னாடி வந்த அ பார்டர் ஆஹ ஒசூர் தமிழ்நாடு எங்களோடது தமிழ்நாடு எங்க பாடர் எ எங்க தமிழ்நாடு வந்து அந்த ஒசூருள் க்குள்ள இருக்குது அப்டியே இதோட முடிஞ்சிரு தமிழ்நாடு ஒசூர தாட்னீங்னா அங்கேயே பாருங்க பர்மிட் போட்டு தான வண்டி எல்லா உள்ள வரணு நாங்க டிராவல்ஸ் வச்சிருக்றதுனால இந்த ஊரு கிலோமீட்ரு இந்த கார் டீட்டெயில் பர்மிட் இதெல்லா தெரியு நமக்கு கொஞ்சோ அதனால இப்ப நா அங்க வ ஒசூர் வருது கார் அப்டிதுனா அங்கன வந்து பர்மிட்டு போட்டாதானே உள்ளேயேவுடுவா பர்மிட்டு போட்டு தா ட்ரைவர் நாங்க ஆன்லைன்லே போட்டுக்வோ அது எமர்ஜென் சி டக்குனு காரு வருது வேணு அப்டின்னா அங்க வந்து பர்மிட்டு உள்ள நொழையலே அங்கயே போட்டுக்கலா பணோ கட்டி கஸ்டமர்ட்ட வாங்கி டிரைவர் போட்டுட்டு போயிருவாங்க
ம் ஹொசூர் கிளைமேட் சூடா இருக்குமா கூலா இருக்குமா ஹொசூரு ட்டகிட்ட கர்நாட்க்கான்னா அஹம்
கர்நாடகா அடேங்கப்பா எ ஃபேனே தேவை இல்லையே சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப புடி ச்சஊரு அது ரொம்ப விரும்பி இருப்பே ரெண்டு நாள் நென்ச்சு வந்தோம்னா அஞ்சு நாள் இருந்துட்டு வருவோ நல்லா இருக்கு கிளைமேட் சூப் பரா இருக்கு அங்க இருக்றவங்களுக் கு இங்கெல்லா திருச்சில்லா கந்தக பூமி அப்டியே பாற ஃபுல்லா எல்லா பயங்கர ஹீட்டா இருக்கு
ம்
ஆமா
இது ரொம்ப கூலா இருக்கு ஹொசூரு
நல்லா இருக்கு ஐயோ ஊரே சூப்பர்
ம்
அதனால் தானே அவ்ளோ டெவலப்பா இருக்குது ஐ டி ஃபீல்டு ஃபுல்லா உங்களுக்கு அங்கதானே எல்லாமே சென்னைக்கு மேல பெங்ளூரு மெட்ரோபால்சிட்டி அது வந்து மும்பை கொல்கட்டா ஆ ஆ பெ பெங்ளூர் அண்டு இன்னொரு ஊர் ஏதோ சொல்வாங்க மொத்தோ நாளுமே மெட்ரோபால் சிட்டினு சொல்வாங்க அதாது அந்த மாரி ட்ரெயின்ல இருந்து பில்டிங் கம்பெனி அ ஐ டி பீல்டு எல்லா பாத்தீங்ன்னா இதெல்லா முதன்மை வாய்ந்ததா இருக்கு அங்க
ம்
ஆமா
ம்
எல்லா படுச்சவங்க வேல பாக்றவங்க இப்டிதா இருப்பாங்க க ஒசூர்ல பாத்தீங்ன்னா கம்பெனி நெறயா இருக்கு எப்டின்னா இந்த உதிரி பாகங்கள் செய்றது டூவீலருக்கு கார்க்கு இதெல்லா பாத்தீங்ன்னா பெரிய பெரிய கம்பெனி மோட்டார் லைன் ஃபுல்லா அந்த பக்க தானே இருக்கு ஓசூறு அது தாண்டி பேங்ளூர்
ஆ ஆ ஆ
ஆமா அந்த மாரி இந்த சேரீ பிசினஸ்லா நா பண்ணுவே அப்போ வந்து பர்ச்சேசிங் பாத்தீங்ன்னா அங்க ஒசூர்ல வந்து அ து ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி தமிழ்நாட்லயு இருக்கு ஆனா வந்து ஒசூர்ல பாத்தீங்ன்னா கலெக்ஷன் நல்லாருக்கு
ஆ
அப்ற இந்த வீடு கட்றதுக்ல்லா கிளாஸ் எல்லா நாங்க வந்து வாங்க வருவோ அதெல்லா பாத் த்தீங்ன்னா நல்ல அங்கெல்லா ரொம்